ஆமாம்
ஹலோ
கேக்குதா
ஹலோ
கேக்குதா
உம் கேக்குது கேக்குது சத்தமே கனவு நேரமா
நம்பர் கேட்டுடிங்க
இன்னது
நம்பற தேடிட்டு இருந்த
நம்பர தேடிட்டு இருந்த
எனக்கு மைண்ட்ல நம்பரே என்னோட மொபைல்ல இரு க்கு அதுக்கப்புற அம்ச்சுட்டே
உ உ செரி
ஓகே
எ என்னாச்சி தூக்க வரலையா இந்நே ர உங்களுக்கு
வரலிங்க நா சொன்னல்ல அப்டின் சொல்ல ஆரம் பிஷ்ட்டே எனக்கு தூக்க வராது
ஒரு நாளைக்கா இப்டி ஸ்கூலுக்கு போவீங்க
இன்னிக்கு எப்டி போதே அ ஆ நீ இதெல்லா பாத்தீங்கன்னா சொல்லா தோணு அம்சரே அப்டியா சேரி
நாளை சாட்டர்டே வேலயு இருக்காது பெருசா அ
நாளைக்கி கூட மத்தியான கூட தூங்க்கலா ஏன்னா நாளைக் ஃபுல்லா இந்த கிரேட் பண்ணணு போட்டோ எடுக்கனு நாங்க சிறு பேரு இருக்கோ நாளைக்கி ஸ் அப்போ வந்து பாட நடத்த மாட்டா எல்லா ஆக்டிவிட்டி டி அதுக்கப்புறமா நம்ம உங்க இஷ்டம் பணிமாற
ம் ம் சேரி சேரி
நாளைக்கு ரெட் டே ரெட் கலர் டே
ரெட் டே டிசம்பரு பிங்க் டே கேள்வி பட்ருக்கே
டே வரு ரெட் டே ப்ளூ டே ஒயிட் டே பிளாக் டே அப்டின் சொல்லிட்டு எல்லா டே லைமே நாங்க டீச்சர்ஸு ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு போய்ட்டு ஃபோட்டோ எடுப்போ
சேரி சேரி யாரு பாடொ எடுக்க போல ஃபோட்டோ எடுக்க தா போறிங் க ஆ
ஐய்ய நீ எங்க வேணா ங்கதா இருந்தங்க அவ்ளோ தா எங்க ஒருத்தங்க இருக்காங்க டீச்சர் அவனலா சும்மா கூட பேச விட மாட் டாங்க க்ளாஸ் டைம்ல பேச கூடாது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்றொ பேசுங்க
உம்
எங்களுக்கு கடுப்பா இருக்கு அதுக்கப்ற ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்றொ அவுங்கள பத்தி பேசுவோ வெளிய இப்புடி டார்ச்சர் பண்ணிட்ருக்காங்க அப்டின் மொத்தமா கூடி ஒக்காந்து பேசுவோ
அதா சொல்வாங்க இதெல்லா பொறம் பேசுற அப்டிம்பாங்க
என்ன என்னது
இதெல்லா அவுங்க இல்லாதப்போ அவுங்கள பேசுறனெ பொறம் பேசுற மாரிதானே அப்டினு அதுக்கப்றொ அவுங்க வந்து சொல்லுங்க மிஸ் சொல்லுங்க மிஸ் ஆ ஓகே மிஸ்
சேரி சேரி
உம்
ஸ்கூலுக்கு போறப்பல்லா சாப்பாடு வீட்லெந்து கொண்டு போய்ருவீங்ளா லஞ்ச்சுக்கு வருவீங்ளா
எப்போ
மதியத்துக்கு
இங்க பக்கத்துல தானே வீடு வந்துருவே
ஓ சாப்டே போய்டுவீங்க இங்கந்து
உம் ஆமா ஒரு பன்னெண்டு இருவதுக்கு ஓர் ஆயிரும் அவுங்க வந்துட்டே சாப்டனு டு ஒன்னு இருவதுக்கு சாப்டுவே பையனுக் சாப்பாடு உட்டிட்டு தொழுதுட்டு
ம்
அப்டி கிளம்பிடுவே ஒன்னு இருவதுக்கு போயிட்டு அந்த டேபிள்ஸ் டேபிள் கிளாஸ் முஞ்சதுக்கப் அப்புற கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணு கப்புற நாங்கலேவா நால் இருவதுக்கு அப்டி பெல் அடிச்சிடு அதுக்கப்புற அஞ்சர வரை இருக் கனு இல்ல எல்லா அவுங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்டி பண்ணுங்க அப்டி பண்ணுங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்க அதுக்கப்புற கேட்போம் போலாமா உங்க வீட்டுக்கு போலாமா
க்குங் க்குங்
எனக் எப்டி இருந்தமாரி இருந்து அவசர பட்டா எப்டி அதேமாரி இருப்பீங்கள ரெண்டு நாள சீக்கிரமா விட்டாங்க நேர பையனுக்கு ஒடம்பு சரியில்ங்கறவ வந்து மிஸ் போலாமா நாலு மணிக்கு ஏ கேட்டே இன் இன்னிக்கு போணுமாப்பா அப்டி ஆமா மிஸ் போணு மிஸ் சில ஓகே கேட்ருவாப்பா எஸ்கேப் ஒடிமுட்ட நா வந்துட்டே நீங்க சொல்றப்பல கரெக்டா இருக் ஆமா ஓடி வந்துட்டு அதுக்கப்புற வருதாபில பேசல பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்டியே ஹாஸ்பிட்டல் கிளம்பியா ச்சி போனா அங்க கூட்ட கூட்ட டென்சனாயிடுச்சி அங்க எப்டின்னா ஃபஸ்ட்டைம் அ டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறதுக்கு ஒரு எடோ அதுக்கப்புற அங்க குரூப் எண்றதுக்கு ஒரு எடோ அதுக்கப்புற மருந்து வாங்குறதுக்கு ஒரு எடோ டென்ஷன் தா ஆகுது அந்த அந்த ஹாஸ்பிட்டல் எப்பவுமே கூட்டமா இருக்கு எப்பவுமே பேசன்ட் எல்லா அவைலபுளாவே இருப்பாங்க
ரஷ் அந்தளவு அதா செக்சன் செக்சனா பிரிச்சி வச்சிருக்கா
ஆமா அதுரு ரொம்ப பிரச்சன நா பொறக்கறதுக்கு முன்னாடியே இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டர்ஸ்ல்லா எனக்கே எனக்கே வயசு இருவத்தெட்டு இருவத்தொம்போது
அதுக்கு நா பொறக்கிறதுக்கு எத்தன வருஷத்துக்கு முன்னாடி கட்னாங்கிறது தெரியல ஆனா நல்ல அனுபவமான டாக்டர்ஸ் ஆமா போயிட்டு டாக்டர் தொண்டைய பார்த்தோன்ன என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஆயில் ஐட்ட எதோ குடுத்துருக்கீங்க நா சொல்றே இல்லயே சார் நா எதுவுமே குடுக்கலையே இல்ல மேடம் நீங்க எதுவு குடுத்துருக்கீங்க இல்ல சார் நல்லா யோஸ்சு பாருங்க இல்ல நா நேத்து பருப்பு கொளம்போ முட்டயுந்தா குடுத்தே அப்டின்னு அதுக்கப்புற வீட்டுக்கு வந்து யோஸ்சி பாக்குற ஆமா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கண்டினியுவா ரெண்டு நாள் மீன் பொரிச்சு குடுத்தே அப்டின்னு எனக்கு அப்பவே
அத கண்டு பிடிச்சாங்கரதா
அவுங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கலே போயி யோஸ்சி பாருங்க வீட்ல வந்து நானு யோஸ்சி பாக்குறே அதுக்கப்புறந்தா எனக்கு பொறிச்ச மீன் தா மீன் குடுத்தே அப்டின் சொல்லிச்சே ஆமா அதுக்கப்புறந்தா நியாபக வருது
மீனு முட்டை ஒட்டுகாவா குடுதீங்க ஒரே டைமா
இல்ல இல்ல அது கொடுக்க கூடாதுனு சொல்லுவாங்க அதனால கொடுக்க மாட்டேன் முட்டை கொடுத்தப்போ கீரை ஆர வச்சு முட்ட அவுச்சி கொடுத்தேன்
உம்
உம்
உம்
காலைல ஏந்ச்சி
பொருள் காய்ச்ச எல்லாம் விட்டுருச்ச ஓரளவுக்கு
காய்சல்வருதுன்னா ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படி ஒருக்க வருது ஆனா ஹையா வராமா லைட்டா வருது
இல்ல வறதே நின்றுச்சுன்னா ஊத்துரத நிருத்திடுங்க தேவ இல்லதா
அரவே நிக்கலையே
ஆஹ் எவ்வளோ டிகிரி இருக்குப்போ
இப்போ லாஸ்டா மருந்து எப்ப கொடுத்தன் ஒன்பது மணிக்கு பாத்தேன் மதியானம் ரெண்டு மணிக்கு ஒன்னார் டூ இருந்துச்சு கொடுத்தேன்
ஆமா காச்சல் குறைஞ்ச மாரி இல்ல அப்புறம் என்ன மருந்து கொடுத்தாங்க மூணு நாளா காச்சல் இப்படி இருக்க கூடாதே
ஆமா அதனால இன்னைக்கு டெஸ்ட் பண்ணலானு இருக்கே
உம் மூணு நாளைக்கு மேல இருந்தாலே அது வைரல் பீவர் மாரி இருக்கும் இன்னும் ரொம்ப மருந்து மாத்தி கொடுக்கணுமே
ல்லாத்தையும் கொடுத்துருக்குமே என்ன சொல்றது அவனுக்கு இருமல்ஓவர் இருமல் ரெண்டு நாளா
ஸ்வீட்ஸ் சாப்படுவானா அதிகமா
எல்லாம் சாப்பிடுவான் ஏன்னா கடயிலேயும் வாங்கி கொடுக்க மாட்டேன்ல அதல்லான் கேட்பேன் எனக்கு அதுதான் கொடுக்க மாட்டேங்க ஒன் ஸ்கூலுக்கு வந்து டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ ஒரு நாளைக்கு ஆரஞ்சு பழம் ஒரு நாளைக்கு ஆப்பிள் ஒரு நாளைக்கு மாதுளை ஒரு நாளைக்கு ம ஆஹ்
பழம் எவ்ளோ வேணுனா குடுக்கலா ஒன்னும் பண்ணாது து சாக்லேட் ஐட்டம் அதிகமா சாப்டக்கூடாது
சாக்லேட்லு சொல்லி பார்த்தா ப்ரோனி செஞ்சு கொடுப்பேன் அதான் சாப்படுவ அது டார்க் மால்ட் கொடுக்கலாம்னு தானே சொன்னீங்க டார்க் சாக்லேட் டார்க் கம்பல் ரொம்ப பண்ணாதனது சொல்வாங்க
டார்க் சாக்லேட் ஒண்ணும் பண்ணாது அது ஒண்ணும் பண்ணாது அது
உம்அது நாளைக்குத்தான் ஆஹ் இந்த நாளைக்கு தான் நான் டாக்டர் ட போய் கேட்கணும் என கேட்டுட்டே இருந்தப்பா குடுக்கல
உம் உம்
கேட்டுட்டே இரு நான் கொடுக்கவே இல்ல நீதாங்க கூட்டு போ ரீதா அந்த சாரே சொல்லுவாங்க ஆனா இங்க பொறந்து இதுவரையும் அ கொடுத்ததே என் சார் சொல்லுவாங்க அமுல் ஐஸ்கிரீம் எதுணா கொடுக்க அமுல் சாக்லட் ஐஸ்கிரீம் ப்ப அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத அப்டிமா
ம்
ஆனா நல்ல குடிச்சது மாற
உம்
மொபைல் லாக் ஆயிடுச்சு நீங்க தான் டை ம் பாக்கணும்
டைம் இருக்குக்குன்ன டைம் இருக்கு
ம் ஓகே அப்போ
அப்பறோம்
நீங்கதான் சொல்ணும்
மழை விட்டுருச்சு
சேரி அப்ப அப்பா அா கூப்பிட்டு போயது
ஆமாக பின்ன உட்காந்து இருக்க முடிய அங்குட்டு இங்குட்டு திரும்புரப்ப வலி து தெரியா
உம் டைப் பண்ணிட்டே எப்டி இருக்கீங்க கையெல்லாம் வலிக்காதா
வலிக்கதான் செய்யும் என்ன பண்றது வலிக்குதுனுபாத்த வேலை பாக்க முடியாதுல்ல
உம் மொபைல் டைப் பண்ணிட்டு இருந்தாலே கை வலிக்குது
உம் டைப்பிங் நமக்கு கம் கம்மியா இருக்கும் சின்ன சின்ன இது தான் ஃபுல்லாவே டைப்பிங்லாம் கிடையாது டைப்பிங்லே இருந்தா பைத்தியம் புடிச்சிரும் அதாவது எப்டிங்க இங்கெலாம் டைப்பிங் ஒர்க் கிடையாது வேற மாரி ஒர்க்கு ஆடர்ன் பண்ற மாரியே
டைப்பிங்லே இருந்தான்
அஹ லோயர் முடிச்சிருக்கேன் லோயர் மட்டும் முடிச்சிருக்கேன்
முன்னாடில்லாம் லேப்டாப் நல்ல யூஸ் பண்ண கத்துருந்தேன் இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு அதுலயே டிராயிங் பண்ணுவேன் கலர் கொடுப்பேன் போட்டோ எடிட் பண்ணுவேன் அது விட்டதோட டச்சேயில்லாம போயிருச்சு
உம் அதலாம் அப்பப்ப நோன்டிட்டே இருக்கலாம் அப்பதான் வேற மறக்காம இருக்கும் திடீர்னு ஒருனால் எடுத்தா வேற எதுமே ஞாபகத்துக்கு இருக்காது
கரெக்ட் கரெக்டா வேற போன் பண்ணுறானே கரெக்டா பத்து நிமிஷம் முடிஞ்சுருட்டும்
உம்
கேக்குதா சத்தம் உங்களுக்கு
நல்லா கேக்குது ஏதோ முடிச ஆனா எப்படி புஷ் பண்ணி வைங்க
ஆஹ கட்பன்டேன் உம் சொல்லுங்க
உம் ஓகேங்க
அத ஒரு டவுட் கிட்ட வந்துங்க அவன் திரும்ப கூப்புறான்
உம் வாய் வலிக்குமா
என்ன வாய் வலிக்குமா
யாருக்கு
உங்களுக்குதான்
எனக்கு எதுக்கு வாய் வலிக்குது
எங்கிட்டயே பேசிட்டீங்க அங்கையும் பேசணும் வாய் வலிக்குமா என்ன
நமக்கு பேசறதானே வேலையே பேசனும் சொல்லி் கொடுக்கணும் வேலையை பார்க்கணும் ந பேசுறத முக்கவசி வேலைய இ மெசேஜ் போட்டம் ஃபோக்கு மெசேஜ் போட்டுறேன் என்ன மெசே் போட்டிருக்கான்
ஒன்ன அவஹவர் பேசுப்போமா
புரியல
ஒண்ண அவவர் நம்ம பேசி இருப்போமா
ம் இருக்கும் இப்போ மணி இப்போ எத்தனை அண்ட முக்காலா ஒரு மணி என்ன காமரம்ந்துச்ச ரெண்டு மணி நேரம் ஆச்சு
விரமா
ஆமா ஒரு மணக்கு ஆரம்பிச்சோமா மணிக்கு மூணு ஆக போகுது
ரெண்டு மணி நேரம் பேசிருக்கோம்
உம்
இவ்ளவு நான் பேசி இருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல
புரியல என்னது
ரெண்டு மணி நேரம் பேசட்டு அப்படி என்ன பேசிட்டு போனே தெரியல
ஆனா பேசிதான் இருக்கறோம்
உம் நம வீட்டுக்குான் இருக்க
நானா நீ உ உ முடிக்கிற மாதிரி நீங்க இருடுத்தீங்கன்னா ஆற வரைக்கும் கூட நான் பேசுற அடி
அப்படியா
ஆ பேசிட்டு இருப்பேன் எனக்கும் போஊர் அடிக்காது எவ்வளவு வேணும் பேசும் பேசினே இருப்ப நானு முரல்ல
அது சரி
ஒக இருஜது
பளிச்சி உம்
என்ன பண்ணி வச்சா இவ நமா கூப்பிறீங்கா நான் கூப்பிட்டுமா உம் உம் சரி கூப்பிடுறேன் உம் உம்
ஓகே பாய்